வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
ஹலோ
வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் சார்
ஆம் இன்னைக்கு வந்து புத்தக வாசிப்பு பழக்கத்தை பத்தி பழக்கத்தோடய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பத்தி பேசலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்றீங்க
கண்டிப்பா சார் ரொம்ப ரொம்ப நல்லை நல்ல தலைப்பு அஹ ரொம்ப இந்த காலத்து தலைமுறைகளுக்கு தேவையான தலைப்பு கண்டிப்பா நல்லா பேசலாம் சார்
சோரி ஒரு மனிதனோட வாழ்க்க பார்த்தீங்கன்னா வந்து மாற்றக்கூடிய சக்தி அப்படி எதற்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டால் எல்லாருமே வந்து கல்வி இருக்கு உழைப்பு அனுபவம் இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இவை அனைத்திற்கும் வந்து அடித்தளமாக இருக்கிறது பத்தீங்கன்னா ஒரு நல்ல வாசிப்பு பழக்கம் என உங்களுக்கு வந்து தகவல்களை உள்வாங்கிக்கிற சக்தி வந்து காலரத்தை திறக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க உலகத்தை நோக்கி இருக்கிற ஒரு ஜன்னல் கதவை நான் திறக்கறேன் அதன் மூலமா ஜன்னல் கதவை திறக்குற மூல எல்லாம் உள்ள வருது காத்து வெள்ள அடிக்கது வெள காத்து உள்ள வருது சோ அதனால நான் என்ன பண்றேன் அ அது என்ன சொல்ல வராங்கன்னா மிகையா வந்து வெளியே இருக்கிற செய்திகளை நம்மளால தி தெரிஞ்சுக்க முடியும் அது வந்து நமக்கு வந்து வெளிய மனிதனோட சிறந்த நண்பர்கள் என்று சொல்றாங்க அவ வந்து பேசாது புத்தகம் அறிவை கொடுக்கும் எதிர்பார்ப்பின்றி வந்து நமக்கு வழிகாட்டும் தோல்வியில் வந்து ஒரு புத்தகத்தை படித்திங்கன்னா தன்னம்பிக்கை கண்டிப்பாவே தரும் இப்போ நீங்க வாசிப்பு அப்படின்றது எத பொதுவ சொல்லுங்க அத மட்டும் நீ சொல்றீ
அது என்னன்னா வாசிப்புங்கிறது வெறும் எழுத்துக்களை பார்த்து வாசிக்கிறது மட்டும் கிடையாது அது என்னன்னா புது கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறது உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது மத்தவங்களோட அனுபவங்களில இருந்து நாம் கற் கற்றுக்கொள்ள வேண்டியது அதாவது எல்லாத்தையும் வந்து நம்ம வாழ்க்கை பாடம்னு சொல்லுவாங்க அதாவது எல்லாத்தையும் இப்போ தீ சுடும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ரொம்ப சுடும் அதுக்கிட்டாக போக கூடாதுன்னு தான் சொல்லனு நான் வந்து கைய வச்சு பார்த்து அப்புறம தான் சுடுது அப்படிங்கறத நான் கத்துப்பேன் அப்படின்னு எல்லாத்தையும் நான் அனுபவப்பட்டுதான் கத்துப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பலருடைய அனுபவங்களை சொல்றது மூலமா ஓஹோ இது இப்படி இருக்கும் நம்மளும் இந்த மாரி கெட்டது வந்தா இந்த மாரி பண்ணக்கூடாது இது நல்லது இது கெட்டது இதைண் பண் பின்பற்ற னு பின்பற்றக்க கூடாதுன்னு மத்தவங்கள அனுபவங்கள் மூலமா நம்ம வாழ்க்கையில கத்துக்கணும் சோ அந்த கத்துக்கிறதுக்கு நிறைய அவர்கள் எழுதிய புத்தகங்கள் ஒரு சிலர் வந்து புத்தக பிரிய புத்தகங்கள் எழுத எழுத்தாளர்களா இருப்பாங்க தங்களுடைய அனுபவங்கள் எழுதுவாங்க அப்போ அந்த மாதிரி அனுபவங்களில இருந்து நாம் நிறைய கற்றுக்கொண்ட அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானதா இருக்கும் அதுதான் அந்த வாசிப்போட முக்கியத்துவமா இருக்கு வெறும்னே எழுத்துக்களை படிக்கிறது அது வந்து வாசிப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது வாசிப்போட அர்த்தம் என்னான இதுதான் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுதான் வாசப்போட அர்த்தம் இந்த வாசிப்பு என்ன பண்ணதுனாக்க கற்றுக்கொள்வது அப்படின்னுநோச்சுரல வே அறிவை வளர் கற்றுக்கொள்ளும்பது என்ன ஆகும் நோச்சுரலவே நம்மளுடை அறிவு வளரும் சோ அறி வளத் அதே மாரி படிக்க படிக்க மொழி திறன் அதாவது தொட்டனை தூறும் மணக்கேணி மாந்தர்த்தம் கற்றனை தூறும் அறிவுன்னு சொல்வார் வள்ளுவர் சொல்லியிருக்கார் அது மாரி மொழி திறன் படிக்க படிக்க படிக்க நம்மளுடைய மொழி திறன் மேம்படுது அதே மாதிரி நம்மப சிந்தனையை தூண்டுகிறது நல்ல புத்தகங்கள் நல்ல சிந்தனையை தூண்டும் இது மாரி உம் சொல்லுங்க மன அழுத்தம் வந்து முக்கியமா குறையுது அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நல்ல புத்தகம் என்பது அதோட சேர்த்து அஹ் நம்ம நிறைய அஹ் புத்தகங்கள் படிக்க தொடங்கணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அந்த இப்ப இருக்கிற அந்த போனு அதுக்கப்புறம் லேப்டாப்ல இருந்து அந்த அடிமை தலத்தல இருந்து அஹ் வெளியில வந்து இந்த புத்தக வாசிப்ப வந்து அஹ் நம்ம நமக்குள்ள கொண்டு வரணும் ஒரு பழக்கமாவே கொண்டு வரணும்
கண்டிப்பாங்க புத்தகங்கள் வந்து அதை வந்து நம்மளுடைய மொழித்தின திறனையும் மேம்படுத்துது இப்போ வாசிவு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து மொழி வளம் அவங்களுடைய ஒகாபலரி என்று சொல்ல சொல்ல சொல்லப்படும் மொழி வளம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் புதிய சொற்களை அடிக்கடி யோஸ் பன்னுவாங்காங நல்ல வாக்கிய அமைப்புகள் இருக்கும் அவங்க பேசும்போது உச்சரிப்பு வந்து பக்காவா இருக்கும் அப்புறம் வந்து தெளிவா கருத்துக்களை வந்து வெளிப்பாடு செய்வாங்க வந்து ஒரு கஹ் ஒரு குழப்ப ந நிலையில வந்து பேசுற மாதிரியே இருக்காது அவங்க தெளிந்த ஒரு நபராக வந்து பேசுவாங்க அதுதான் வந்து ஒரு நல்ல பே பேச்சாளர் எழுத்தாளர் தலைவர் எல்லாம் வந்து உருவாகிறதுக்கு அடித்தளமே நல்ல புத்தக வாசிப்பாக இருக்கும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து நிறைய புத்தகங்கள் படித்தால் தான் அவங்க வந்து நல்ல தலைவராாக நிறைய பேர் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் சிந்தனை திறன் வளரும் மெயினா நம்மளை வந்து சிந்திக்க வைக்கும் ஒரு ஒரு கதைய வடிக்கும் போதும் அந்த கதையோட சாராம்சம் என்ன அதுலந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம வ சிந்திகிறோம் ஒரு கட்டுரை நிங்க வாசிக்கிறிங்க வச்சுகொங்க அதோட உண்மைதண்மை எப்படி இருக்கு அத பத்தி நம்ம வந்து யோசனை பன்றேம் அது மாரியோ நமக்கு விமசன சிந்தனை இப்பா வந்து எப்படி தன்மை விமசனம் வன்மையா வைக்கணும் தவற வந்து ரொம்ப வன்ம டைய இல்ல வந்து ஒரு தவறான சொற்களை பயன்படுத்தியோ வைக்காம ஒரு பக்குவமான ஒரு விமர்சனத்தை எப்படி வைக்கிறது அதெல்லாம் வந்து நீங்க படிச்சீங்கன்ன நீங்க வாசிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பகுத்தறிவு பத்த அறிதல் அந்த பழக்கமும் உங்களுக்கு வாசிக்கிறது னால வரும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனாலயே நமக்கு பிரச்சனை எல்லாம் இருக்காது பிரச்சனை வந்தாலும் நம்ம அத எளிதல தீத்துிரலாம் நீங்க என்ன சொல்றீங்க
ஆமாங்க கண்டிப்பா அதாவது நல்ல வாசிப்பு பழக்கத்தை வந்து நம்ம உருவாக்கிக்கணும் அதாவது அஹ் தினமும் குறைஞ்சது இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் வாசிக்கிறதுக்குமே நம்ம நேரம் ஒதுக்கணும்க்க நல்ல புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கணோும் அதே மாதிரி நமக்கு பிடித்த தலைப்புகள்லேருந்து நம்ம தொடங்க ஆரம்பிக்கணும் அப்போதான் நம்மளும் இன்ட்ரெஸ்ட்டிங்காக படிப்போம் இந்த அலைபேசி பயன்பாட்டை குறைச்சி நிறைய புத்தக வாசிப்பை நம்ம அதிகப்படுத்திக்கணும் அதே மாரி நிறைய நூலகங்கள் பூட்டிக்கிடக்கு அந்த மாரி நூலகங்கள்ல பூட்டிக் கிடக்கு விடாம அத நல்லா பயன்படுத்திக்கணும் அதுலா இருக்கிற புத்தகங்கள் சாராம்சத்தை நல்ல நமக்கு தேவையானது நல்ல நூலக நூல்கள் மூலமா அத பயன்படுத் அதே மாரி நம்ம வாசிச்சத நல்ல விஷயங்களை பிறருடன் நம்ம பகிர்ந்துக்கணும் நல்ல நண்பர்களுடன் நம்ம பகிர்ந்துக்கணும் விவாதிக்கணும் இது இந்த மாரி இருக்கு இது இந்த மாரி நடக்குது இந்த மாதிரி நடந்தா இ இந்த மாரி நடக்கும் அப்படின்னு நம்ம விவாதம் செய்ய வேண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதம் இருக்கணும் அதாவது நம்ம எப்படி இருக்கணும்னா மாசத்துக்கு ஒரு புத்தகமாவது படிச்சிடணும் நல்ல ஒரு நம்மள முன்னேற்றக்கூடிய சுய சிந்தனையை வளர்க்கக்கூடிய நமக்கு அஹ நல்ல கரேஜ் தரக்கூடிய அ தைரியத்தை தரக்கூடிய அந்த மாரி ஒரு நல்ல புத்தகத்தை நம்ம படிச்சு விடணும் அப்படின்னு ஒரு இலக்க நம்மளே மனசுல வச்சுக்கிட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு புக்காவது படிக்கணும் அந்த மாரி படிச்சாதான் வந்து நம்ம வந்து அந்த வாசிப்பு பழக்கத்தையும் நம்ம மேம்படுத்திக்க முடியும் அதோட அஹ் முழு பயனையும் நம்மளால அடைய முடியும்
ஆமாங்க புத்தகம் படிக்கிறத வந்து நீங்க வந்து ஏளனமாவோ இல்ல இதுவாவோ எடுத்துக்கூடாது அத அப்ப என்ன பண்ணிடும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க கூடாது ஏன்னா எடுத்துக்காட்டுக்கு ஒரு கதையே இருக்கு இப்போ வந்து இவர் இருக்காரு இல்லையாஹ் பிரபலம் விஞ்ஞான ஆஹ் இவரு வந்து இவரு நினைக்கிற ஆஹ் பெ பேன்ஜாமின் பிராங்கிளின் நினைக்கிறே இல்ல பிராடேய் பிராடேய் வந்து ஏன்னா பண்ணிருக்காருன்ன அவரு வந்து ஐடியால் லா சும்மா இருக்கும்போது வந்து அந்த கடைல வேலை செஞ்சாரு அப்ப வந்து அந்த புத்தகங்கள்லாம் படிப்பார் ஆல்சோ அதா படித்தது மூலம் என்ன ஆகிருக்குன்னா வந்து அவர் வந்து இதையே கண்டுபிடிச்சிருக்காரு ஆஹ் கூலூம்ஸ்லாம் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு அப்பறம் வந்து எலக்ட்ரலிசஸ் கண்டுபிடிச்சாரு நிறைய வந்து ஆஹ் எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமானது ரிசர்ச்லாம் அவர் மேற்கொண்டார் அதனால இந்த மாரி வாழ்க்கை வந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேறினதுக்கு காரணம் என்னன்னா வாசிப்பு தான் அந்த வா வாசிப்பு வந்து ஒரு மனிதன எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு செல்லும் என்பதை இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது கூட இல்லாம அப்போல்லாம் டிஜிட்டல் கிடையாது இப்போ எல்லாமே டிஜிட்டல் காலமா இருக்கு இந்த மாரி நேரத்துல தான் வந்து வாசிப்பு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு நிறைய பேரு வந்து புக்க நான் வந்து இதுல படிக்கிறேன் அந்த இது வந்துஹ ஒரு டிவைஸ்ல படிக்கன் லேப்டாப்ல படிக்கிறன் அந்த மாதிரிலா சொ ல்ராங்க அதாலாம் வந்து ஆஹ் ஆஹ் நமக்கு கத்துக்க முடியும் அப்படனாலும் நம்ம மனசல நிக் காது ஒரு புக்க பத்து படிச்சங்க ஒரு நூல் வாசிச்சீங்கன்ன தான் மனசுல நிக்கும் நமக்கு கண்ணு வந்து கெட்டு போகும் நீங்க டிஜி இதெல்லாம் பார்க்கறதுனால அதனால வந்து எப்படியும் தொட்டு பார்த்து டேஞ்சிபிள்னு சொல்லுவாங்க தொட்டு பார்த்து நம்ம வந்து புத்தகத்தோட பக்கங்கள திருப்பி ஆஹ் படிக்கணும் அதுதான் முக்கியம் வாசிப்பு வந்து நீங்கள இணையதளத்தில் வந்து முடியல புத்தகங்கள் இல்லைன்னா பண்ணலாம் ஆனால் இருந்தால் புத்தகங்களளை வந்து வாசிக்கணும் தினமும் குறைஞ்சது ஒரு இருபது டு முப்பது நிமிஷம் நீங்கள் வாசிங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க ஏன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது மூலம் கூட நீங்க ஒன்று கொஞ்சம் கற்றுக்கலாம் மொபைல் பயன்பாட்டை வந்து குறைச்சிக்கணும் மெயினா நூலகங்கள் லைப்ரியிலாம் இப்போ காத்து வாங்கிட்டு கிடக்கு யாருமே போக மாட்டேங்கிறாங்க நூலகங்களை சென்று பாருங்கள் ஒரு கதை புதையலையே நீங்கள் இது பண்ணா மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அவ்வளோ புத்தகங்கள் இருக்கு போய் படிங்க அதுதான் நா சொல்லுவேன் நீங்க என்ன சொல்கிறீங்க
ஆமா சார் கண்டிப்பா இப்போ நீங்க ஒரு கதை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா அது கதை அல்ல நிஜம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா அது கதை கிடையாது இல்லைங்களா நிஜம் தானே அது மாரி அஹ் அந்தஹ் சயின்டிஸ்ட் நீங்க சொன்னது கண்டிப்பான உண்மை அவ படிச்சதுனால எவ்வளோ ஒரு முன்னேறிய நிலைமைக்கு வந்திருக்காரு எவ்வளோ அஹ் சாதிச்சிருக்காரு எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்காருங்கிறதே வந்து அஹ் எல்லாருக்குமே தெரியுது அதே மாரிதான் நீங்க சொன்ன மாரி திருப்பி பேப்பர் திருப்பி தொட்டு பாஸ் தெ புக் சொல்வாங்க ஆங்கிலத்துல அதாவது அஹ் காலைல ஒரு பெரிய இதுவே உண்டு காலையில அந்த காலை ரம்யமான காலை பொழுதுல இந்த காபி குடிச்சக்கிட்டு பேப்பரை திருப்பி படிக்கிறகம் சொகம் இருக்கே அது தனி சொகம்னு அத அனுபவிச்சு பாத்தவங்களுக்கு தெரியும் அத மாரி நம்மளும் வந்து நூல்களை வாங்கி வெறும் டிஜிட்டலா இல்லாம நூலை வாங்கி அதை திருப்பி தொட்டு உணர்ந்து அந்த புக்கோட சென்ட் புக் சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாசனையை நுகர்ந்து அதுக்கப்பறம் அத படிச்சோம்னா அந்த பழக்கம் என்னைக்குமே போகாது இத வந்து சின்ன குழந்தைையல இருந்தே எல்லாருக்கும் நம்மளும் சொல்லிக் கொடுக்கணும் வாசிப்பு பழக்கத்தை நம்மளும் அஹ் உருவாக்கிக்கிட்டு நம்மளோட சுய சிந்தனைய அஹ் தூண்டி நம்மளும் முன்னுக்கு வரணும் இதோட இந்த உரையை முடிச்சுக்கலாங்க சார்
ஆமாங்க நன்றி வாசிப்பு பழக்கத்த நல்லா வச்சுக்கலாம் நன்றி
நன்றி நன்றி வணக்கம்